தோழி நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இரு கிங்க
ம் நல்லா இருக்கே தோழி சாப்டியாச்சா
டச் தோழி
ம் சாப்ட்டாச்சு தோழி வீட்ல இருக்கவங்க எப்டி இருக்காங்க
எங்க குடும்பத்துல எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க குடும்பத்துல எல்லாரு எப்டி இருக்
ம் நல்லாரு நல்லா இருக்காங்க தோழி
இப்ப நறைய கல்யாணல்லா வைக்கிறாங்களப்பா அந்தந்த குடும்பத்துல ஒரு ஒரு கல்யாணம் பண்ணும்போது எந்தெந்த கஷ்டத்தெல்லா அவங்க சந்திக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க இப்ப உங்க வீட்ல கூட கல்யாண பண்ணி கொடுத்திருப்பாங்க திடீர்னு பைய வீட்லயோ இல்ல பொண்ணு வீட் லயோ எங்களுக்கு இது வேணு அது வேணு ஒரு நெருக்கடி கொடுத்துருப்பாங்க அது மாரி எந்த மாரியான கஷ்டல்லா நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க
ச்சம் போகுதே இப்ப நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து சவரனா பத்து சவரனா பத்து சவரனா போ போட்டாங்க
ம்
அவங்க எதிர்பார்த்தது அதிக அதுக்கு நம்மனா பண்ண முடியு ஒரு சவர ஒரு லட்ச இப்ப பத்து லட்சமாகுது
ஆமா
இதெல்லா நம்ம எப்டி சொல்றது ஃபேஸ் பண்ணிட்தா வந்துன்னு இருக்கே ஹஸ்பண்ட் சப்போர்ட்டு அதனால பிரச்சன இல்ல
செரி கல்யாண த்துக்கு நகை போட்டு கட்டி குடுத்துட்டாங்க இப்ப உங்க வீட்ல இருந்து மாப்பிளை வீட்டுக்கு வந்திருப்பீங்க அந்த நேரத்தில் உங்க உங்கள ஏதாவது கேட்டு தொந்தரவு பண்ணாங்களா
நெறையவே பண்ணாங்க அதெல்லா எப்டி
இல்ல நா ஒரு தோழி கிட்ட பேசினே அவங்க வந்து அவங்க பொண்ணுக்கு அம்பது சவரன் நகை போட்டு கல்யாணோ பண்ணி வெச்சாங்களா அவங்க வந்து கம்மியா விக்கு போதே வாங்கி வெச்சிகிட்டாங்க முப்பத்தி நாலாயிரோ நாப்பதாயிரோ விக்கு போதே ஒரு நாற்பது சவரோ நகை அம்பது சவரோ நகை வாங்கி வச்சுக்கிட்டாங்களா அந்த நேரத்துல புதுசா அவளுக்கு தேவையானது அந்த நேரத்துக்கு எது புடிச்சிருக்கோ அது மட்டு ஒரு பத்து சவரத்துக்கு ஏத்த மாறி வாங்கிட்டாங்களா ஆனாலு அவ்ளோ நகை போட் டோ அவங்க அதாவது பையே வீட்ல எதுவுமே கேக்கல கல்யாணோ வரிக்கு ஆனா இப் இவங்களாவே என்னென்ன செய்யணுமோ பொண்ணுக்கு எல்லாமே செஞ்சாங்க அவங்க கேட்காமயே ஆனா தாலின்னு ஒன்னு கட்னதுக்கு அப்றோ அந்த சத்தரத் திலேயே ஆரம்பிச்சாங்களா என்னன்னா பொண்ணு ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்கு தா வரணு எங்க வீட்டுல தா தங்கணு அதே மாரி சீர்வரிச கொட எடத்துல இவங்க பாதுஷா போட்டு குடுத்த அனுப்ச்சியிருக்காங்க அவங்க வந்து எங்களுக்கு இது வேண் நா அந்நேரத்துக்கு ரோட்லயே நிக்க வெச்சாங்களா நிக்க வெச்சு லட்டு தா வேணு கொடோ ஃபுல்லா அப்படின்னு அவங்க என்ன சொல்லி பொண்ணு வீட்டு்ல என்ன சொல்லியிருக்காங்க நீங்க உள்ள கூட்டு போங்க இந்த பாதுஷா வந்து எல்லார்க்கு குடுக்கறதுக்கு வெச்சுக்கோங்க நீங்க கேட்ட லட்டு நா இப்பவே கொடத்துல ஃபுல் பண்ணி குடு க்றே அப்படின்னு சொல்ட்டு சொல்லியிருக்காங்க நீங்க குடுத்துட்டு பொண்ண உள்ள அனுப் அனுப்பி உடுங்க அப்டின்னு சொல்ட்டு அவங்க பாட்டுன்னு உள்ள போயிட்டாங்களா பொண்ண ரோட்லயே நிக்க வெச்சாங்களா இவங்க அநேரத்துக்கு கொடோ ஃபுல்லாக லட்டு வேணும்னா நம்பளுக்கு ஒரே எடத்துல கெடைக்காது ஒவ்வொரு கடயா ஒவ்வொரு கடயா தா ஏறி ஏறி எறங்கணு
ஆமா ஒன்னு இப்படில்லா இருப்பாங்கன்னா அது எப்படி சொல்றது
அப்படியு கொடத்த ஃபில் பண்ணி லட் டு குடுத்தோ கலர் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்ட்டு உள்ள சேக்கல திரும்பவு அந் அந்த லட்ட புல்லா அவங்களே எடுத்துக்கிட்டு ஒரு கடயில நல்லா பல்கா ஃபுல்லா இருக்கிற லட்டு ஃபுல்லாவே வாங்கி கொடோ ஃபுல் பண்ணி குடுத்து பொண்ண உள்ள அமுச்சிட்டாங்க உள்ள அமுச்ச ஒடனே அவங்க சொல்றாங்களா இது எங்களுக்கு ஒரு விளையாட்டு அப்படின்றாங்களா ஆனா அந்த பொண்ணு அங்க உள்ள போறதுக்கு முன்னாடியே அவளுக்கு பயோ வந்துடுச்சு ஒரு லட்டுக்காகவே இப்படி பண்றாங்களே அப்ப இன்னு எவ்ளோ பண்ணுவாங்க அப்றோ ஒரு ரெண்டு நாள் போச்சா அவ தெரியாம அவங்க சீப்பெடுத்து தலை வாறிட்டாலா அதுக்கு அவங்க சீப்ப எடுத்து அவங்க பீரோல வெச்சு பூட்டி சாவிய இடுப்புலயே வெச்சுக்கிட்டாங்களா உனக்கு தேவைன்னா உங்க அம்மா வீட்டுல இருந்து எடுத் துட்டு வந்ததே யூஸ் பண்ணிக்கோ எங்க வீட்ல இருந்து நீ எதுவு எடுக்ககூடாது அப்ப அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி அழு துச்சா அம்மா இப்படி எல்லா பண்றாங்க எனக்கு இங்க இருக்கவே புடிக்கல
இப்போ இருக்கு இப்போ ஒருத்தங்க ஒருத்தங்க நல்லா இருக்காங்க தோழி ஆனா ஒர்த்துங்க ஒர்த்துங்க அவங்களுக்கு என்ன என்ன ஆவுதுன்னே தெரியல ஒரு மாறி மென்டல் மாறி அந்த மாறி ஆயட்றாங்க
அதுதா அவங்களுக்கு அது இந்த பையன பெத்துட்டதுனால அந்த மாறி ஆயர்றாங்களா இல்ல மாமியாருன்ற ஒரு கெட்டப் வந்ததுனால அப்டி ஆயர்றாங்களா
ஒரு இதுதா தோழி அது எடுத்திருக்காங்க அவங்க
அ அதுனால என்ன கெடைக்க போது நா கேக்க
அத ஆ அதனா இப்ப இதுவே அவ்ங்க பொண்ணு வேற எட்த்துக்கு போது அங்க அப்டி பண்ணாங்கனா இவ்ங்க எப்டி இருப்பாங்க சும்மா இருப்பாங்களா இப்ப அவுங்களுக்கு அவ்ங்க பொண்ண வெளிய நிக்கவுட்டது அவ்ங்களுக்கு எவ்ளோ மனசு கஷ்டமா இருந்திரு
ஆனாலு அவ்ங்க அதெல்லா பயப்டாதமா இப்டிதா இருக் க்கு இது வந்து ஒரு சம்பர்தாய சாங்கிய அப்டின் சொல்லி பொண்ண எப்டியோ ஒரு வழியா உள்ள அம்ச்சிட்டாங்க போயிருச்சு அந்த பொண்ண மூணு மாச வாழ்ந்து மா ம் மூணு மாச அவ்ங்க வீட்ல இருந்துட்டா மாசமாயிட்டா ஒடனே பத் த்து மாசத்துல பைய பெத்து குட்த்தோ பேர பெத்து குத்தோன இப்ப மருமக பேச்சு தா ஒரு ஒல வெக்கணுனா கூட மா சாப்பாடு வெக்கவாமா மா என்ன கொழம்புமா வெக்கட்டு அது ஏ உங்ககிட்ட முன்னாடி இல்ல அப்ப அந்த பை பேர பெத்து குடுத்தோனா உங்க வீட்டுக்கு வாரிசு வந்துருச் சின்ட்டு அப்டி நடந்துக்கிறீங்ளா அது ரொம்ப தப்பில்லையா
தப்பு அது ஏனா இப்ப அவ்ங்க அப்புத்தி ஆளா இருப்பாங்க அப்புத்தி ஆளு ஆமா பழைய ஆள்னா ப்பண்ணுவாங்க வந்து இப்ப எப்பயுமே ஒ கா கல்யாண ஆயிட்டு வந்து ஒ உன்னயுமா ப்ரக்னென்ட்டா இருக்கணு இல்லனா அவ்ங்க என்னென்னவோ சொல்ல ஆரம்பிச்
ஆமா நீ குடும்பத்துக்கு ஒத்து வரமாட்ட உன்னால பெத்து தர முடியாது து எ பையனுக்கு நா ரெண்டாவ்து கல்யாணம்
ஆ இந்த வார்த்தலா எல்லா வார்த்தையு சொல்லுவாங்க அப்போ நம்பளுக்குதா தெரியு அந்த கஷ் சோ எவளோ இருக்கு அப்டின்னு
ம்ப அனுபவிச்ச அந்த விஷ்யத்துல அஞ்சு வர்ஷமா எனக்கு கொழந்த இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்ற எவ்ளோ பேச்சு வாங்கி தனியா இருந்ததுனால எங்க வீட்டுக்காரு சப்போட்டு
ஆ ஆ
நாதான்டி யோசிக்கணு நா சொன்னாதா நீ கவலப்பட்ணு யாரோ சொல்றாங்கன்லா நீ கவலப்பட கூடாது அப்டின் சொல்லி இல்ல இல்ல ப்பா எனக்கு ச அதுவே அஞ்சு வர்ஷ கழிச்சு அதுவே நின்னுச்சு ஒன்னு அதுவே ஆபாஷன் ஆச்சு அதுவே அடுத்து நின்னுச்சு அந்த மார் ட்ரீட்மெண்ட்லா எதுவு போலா அபாஷனுக்குதா ஹாஸ்பிட்டலுக்கு போனே மத்தபடி ட்ரீட்மெண்ட்ல எதுவு இல்ல அது அதாவ்து நமக்கு எப்ப வேணுமோ அது கடவுளுக்கு தெரியு
ஆமா கடவுள் தருவார் ஆனா அப்ப அது நம்போ நம்பளுக் தெரியு ஆனா அவ்ங்களுக்கு தெரியாதுல
ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்க அவசரப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறது மாத் த்திர வாங்கி சாப்புறது என்ன பண்ணாலு நமக்கு எப்பன்னு இருக்கோ அப்பதா நமக்கு க்கு ஆனா அத விட்டு அவசரப்பட்டு நம்ப இத அத சாப்ட்டோனா அப்றோ சொல்வாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துதா வந்துச்சு
கடவுள் நம்பளுக்கு எப்ப தராரோ அவரு முடிவு பண்ணாதா நம்பளுக்கு தர முடியு
கண்டிப்பா நம்ப இஷ்டத்துக்கு எதாவ்து ஒன்னு செஞ்சோனா கூட அவர் எப்ப மனசு வெக்கிறாரோ அப்பதா நமக்கு கெடைக்கு அது யாரு க்குமே புரியவே மாட்டின்ந்து
அது புரியுமா ஏனா இப்ப இருக்கிறவ்ங்க வந்து நீ பொறுமையாவே பாத்துக்குமா அப்டின் சொல்றாங்க ஒத்து மொத்து ஒரு ஒரு வீட்ல இருக்கவ்ங்க ஆனா அப்பத்தி ஆள்லென் பண்றாங்க கொ கம் கல்யாண வ வ கல்யாண ஆகி வந்தோனே மூணு மாசத்துல பிரெக்னென்ட் ஆகணு அப்றோ கொழந்த பெக்கணு அந்த மாரி யோசிக்கிறாங்க
கல்யாண ஆயி உள்ள வரும் போதே மூணு மாசத்துல கைல கொழந்த வந்துர்ணுமா வயித்துல அப்டின்தா சொல்றாங்களே எடுத் தோன கல்யாண ஆயிடுச்சு அடுத்து என்ன வேலையோ அதாமா
ஆமா
அ ஒரு வர்ஷத்துக்குள்ள எங்க வீட்ல ஒர் பேரனோ பேத்தியோ விளையாட்ணுமா இததா சொல்றாங்க ஒரு வர்ஷத்துக்குள்ள அது மிஷின் தான ஒடனே ரெடி பண்ணி குடுத்துணு
அது அவுங்ளுக்கு தே ஏனா அப்ப இருந்தவுங்ளுக்கு வந்து பட்டு பட்டுனு
பட்டு பட்டுன் நின்னுச்சுனால ஒண்ணு ரெண் டு மூணுன் ஒரு வருசியா ஒரு நாலாது பெத்துருவாங்க இன்னைக்கி ஒண்ணு பெத்துக்கற்துகே ரொம் ம்ப கஷ்டமா இருக்கு எவ்ளோ மெடிக்கல் செலவு எவுளோ ட்ரீட்மென்ட்டு எவ்ளோ பேரு இன்னமு கொழந்த இல்லாம எவ்ளோ கஷ்
ஆ ஏனா இப்ப வந்து அப்போதிக்கு அப்ப இரு அப்ப இர்ந்தவ்ங்க எப்டி சொல்ற து அ எல்லாமே நல்ல ஃபுட்டா சாப்ட்ருந்தாங் ம ஆமா அப்ப சா இப்ப வந்து இப் இப்ப இல்லல எல்லா ஊசி மூலியமா தா இருக்கு எல்லாமே இது பண்றதா இரு அப்ப இருக்குங்க பிரெக்னன்ட் ஆன்தோட அவளதா சத்து மாத்ர போடுவாங்ளா என்னன் தெர்ல
அப்டினா அப்புட்லா எதுமே போட்ருக்க மாட்டாங்க அவுங்க நல்லா வீட்ல சாப் அப்புறோ செய்ற சாப் ட சாப்ட்டு டெலுவிரிக்கு முன்னாடி போய் ஆஸ் புட்டுல வயிர் வலிக்கு போறாங்ள அதோட அவ்ளோதா அது கூட போற வழி யே பொறந்திருதுன்றாங்க போறதுக்கு எல்லா ரெடி பண்ணி வச்சிர்ந்தோ வீ ட்லே பொறந்துச்சுன்றாங்க போன ஒட்னயே ஹாஸ்பிட்டுல்யே பெத்துட்டோன்
ஆமாம்மா
ஆ அந்த மாரியா இருக்கோ நம்ப
ஆமா ஏனா இப்ப பா அப்டிதா நடக்குது இப்
அதூ இல்லாம இப்ப அஞ்சு மாசத் த்திலியே இப்ப எங்க நாத்துனார் பொண்ணு ஒருத்தி அஞ்சு மாசோ மாசமா இருந்தா அஞ்சாவ்து மாசோ ஹாட் பீட் பாத்தாங்க ஹாட் பீட் இல்லனு கழச்சிட்டாங்க இப்போ முக்கா வாசி இருக்கு எல்லார்க்குமே இந்த பிரச்சன இருக்கு ஏன்
ஆமா அது சாப்புட்ற உணவு பொருத்துதா இருக்கே
அதுதா நம்ப என்னனா வெளில விக்கிற சிக்கனோ சிக்கன் ரைஸோ ஒ வருத்த பொருளோ இ தெல்லா சாப்ட கூடாது நமக்கு கொழந்த நின்னுடுச்சுன் கன்ஃபாம் ஆச் சினா அழகா காலேல ஒரு எள்நீரு இடியாப்போ ஆப் போ மதியோ ஒரு கஞ்சியா இருந்தாலு பரவால வீட்ல வச்சு சாப புணு ஒரு கீர ஒரு காய் பொரியலு வெண்டக்கா இந்த மாரி நல்ல ஃபுட்டா நல்ல சமைலா செஞ்சு நல்லா வய்றார சாப் புணு அப்பதா நமக்கு எந்த பிரச்சினியு இருக்காது இந்த மாரி பிரச்சனைலா நம்ம நீ் அ மூணு மாசோ அது அஞ்சு மாசோனா எவ்ளோ ஆச இரு க்கு நம்ப வய்த்துக்குள்ள அதுக் ஆ அதுக்கப் புறோ அது கலச்சு ஐயோ அஞ்சு மாசோ வீனா போச்சே அப்டின் இருக்குல ம் அதனால நம்ப இருக்கும்போதே நம்ப அத பாதுகாத்து சிலருக்கு பயன்படுத்திக்க தெரில ஏனோ தானோ நின்னுடுச்சே அப்புடி இப்புடீன்னு கடேல விக்கிற இந்த பாட்டல் ஜூஸு இது அதுன்னு வாங்கி குடிக்கிறாங்க அ தெல்லா எதுமே பண்ண வீட்ல அழகா ஒரு மோர் அடிச்சு பாட்டல்ல ஊத்தி நம்ம எங்க்யா வெள்ல போனா கூட ஒரு பாட்டில்ல மோரோ தண்ணியோ எதோ ஒண்ணு எடுத்துட்டு போலா வெளில மாசமா இருக்கீங்கன் தெரிது வெளில போய்ட்டு தண்ணிய குடிச்சுட்டு வாங்கிட்டு ஐயோ தாகமா இருக்கு இத வாய்ங்குடு அத வாய்ங்குடுன் முள் ளிங்கிறது அப்புறோ வீட்டுக்கு வந்தோன வயிறு வலிக்குது அது வலிக்குதுன்றது
ஆமா
அதனால அந்த மாரிலா எதுமே செய்யாம வீட்ல செய்யற்தே கஞ்யோ கூலோ ஒரு தயிர் சாதோனா கூட நல்லா அழகா கரச்சு வயிர் ஃபுல்லா குடிச்சிட்டு நல்லா ஓய்வெடுத்தா அந்த கொழந்திய ஆரோக்யமா பெத்து எடுக்குணு
ஆமா சரிங்க தோழி ம் தேங்க் யூ தோழி
கேக்குது